அதுவே கட்டாயிடுச்சுங்ளா
ஆமா தோழி என்னாலயு நீங்க வந்துட்டு இது பண்ண முடியல ந இப்ப பாத் திங்ன்னா ஆமா உங்க வீட்டுக்காரனது பரவால்ல தோழி ஹ வந்து உங்களுக்கு சர்பரைஸ் தரணும் உங்கள மகிழ்விக்குன்னுல்லான் நனை க்கிறாரு ஆனா எங்க வீட்டுக்காருக்கு நா லா சிரிச்சனாலே பிடிக்காது தோழி
நீங்க சொல்றீங்க செரி சப்ரைஸ் குடுக்க வேண்டியது தான தோழி திடுதிப்புன்னு-திடுதிப்புன்னு பண்ணுவாங்க திடீர்னு இது பண்றதெல்லாம் எனக்கு வந்து சர்ப்பிரஸ்யாவே இருக்காது அவுங்க பண்ற
ஜமா தோழி ஒன்னு இல்ல நேத்து பாருங்க எனக்கு-எனக்கு நார்மலாவே எனக்கு பரோட்டா புடிக்கும் ஏனா கொஞ்ச எனக்கு அதை நா எப் ரொம்ப எப்யாவது சாப்புடுவோம் அது ரொம்ப தொடர்ச்சிய சாப்பட்டதில்ல வெச்சுகங்க ஆ இப்ப ஒரு ரெண்டு மாசமா சாப்ட்டே ரொம்ப நாளாயிடுச்சு நா நேத் அத்தோடயே நாங்க பிள்ளைங்களுக்கெல்லா தோசை ஊத்தி சாப்பாடு குடுத்துட்டு நானும் மத்யானோ சாதோ ஏதோ இருந்ததுன்னு சொல்லிட்டு அத போட்டு கீரை கூட்டு வச்சுருந்தே நேத்து அத போட்டு சாப்டுட்டேன் செரி இருன்னு டயத்துல கீரை சாப்ட்டோம்னா செரிக்காம அப்டின்ட்டு முன்னாடியே சாப்டுட்டே பாத்தா இந்த மனுஷன் பரோட்டா வாங்கிட்டு வராங்க ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி ட்டு எனக்கு பரோட்டா புடிக்கும்னு அவங்களுக்கு தெரியு அத ஃபோன் பண்ணி சொல்ட்டு பரோட்டா வாங்கிட்டு வரேன் கொஞ்சோ சாப்டாம இருன்னாவது சொல்லணு அத பண்ணல அவங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு வராங்களா சப்ரைஸ் பண் தராங்களா பரோட்டாவ இதுல நீங்க ஆத் ஆச்சரியப்படுவீங்களா சந்தோஷம் படுவீங்களா சொல்லுங்க
நானா இருந்தன்னா கண்டிப்பா சந்தோஷந்தா தோழி படுவேன் நா எனக்கு வந்து பாத் த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ்னு சொல்வாங்க இல்லயா அந்த சாப்பாடு ரொம்ப புடிக்கு ஆனா அத நான் சாப்ட்டே எப்டின்னு பாத்தீங்கன்னா மாச கணக்கு ஆயிடுச்சு
க்குன்னு தெரியு ஆனா அவுங்க மட்டு போய் சாப்ட்டு வருவாங்க எனக் எதுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க தோழி உங்க கணவராது இவ்ளோ தூர செய்றாங்களே அத நெனைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க தோழி
ஆமாம் தோழி அதுதான் உண்ம உண்மதா தோழி அததான் சொல்றேனே இப்ப சாப்ட்டாச்சு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே நான் சாப்ட்டுட்டே இப்ப சாப்ட்டதுக்கு அப்றோ என்ன பண்றது அந்த பராட்டாவ நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க மகிழ்விக்கிறாங்க ரைட்டு வாங்கிட்டு வந்து என்ன பண்றது திரும்ப
நானா இருந்தன்னா அந்த பரோட்டாவ ஆ சூடு பண்ணி தோழி மறுநாள்
அதேதா நா அன்னைக்கி பண்ணுன வேற என்ன பண்றது காலைல அந்த பரோட்டாவ சூடு பண்ணி போட்டு சாப்புடு அத அப்டின்னு சொல்ட்டு காலைல அந்த பரோட்டாதா சூடு பண்ணி சாப்ட்டோம் அவங்க எப் எப்பவுமே ச பரோட்டா வாங்கினு வந்தாங்கன்னா கொஞ்சோ வாங்கிட்டு வருவாங்க ஆளுக்கு ஒரு பரோட்டா அப்டின்னே ஒரு பரோட் ப்பவு அதிகபட்ச ரெண்டு பரோட்டாக்கா பிள்ளைங்களுக்கெல்லா வந்து ஒரு கால் பரோட்டாக்கு மேல சாப்ட மாட்டாங்க
ம் ஹும்
என்
ஆனா நா என்ன பண்ணுவோ ஆ யூத் யூத்துக்கு போணும்ன்னு சொல்லி
யூத் படந்தான் உங்களுக்கு ஓ டி டி ரிலே ரிலீஸ் ஆயிடுச்சே அதுக்கு ஏன் தோழி நீங்க புக் பண்ணிலாம் போய் பாத்துட்டு வந்தீங்க
அதுதான் தோழி அதது பாருங்களே இந்த இடத்துல வந்து நீங்க சந்தோஷப்படுவீங்களா ஆச்சரியப்படுவீங்களா
ஏதோ விடுங்க தோழி அவங்க உங்கள அழசிட்டு போணுன்னு நினச்சாங்க அழசிட்டு போயிட்டு வந்துட்டாங்க விடு
இல்ல இல்ல ஜோலி அதாவது அவங்க அழசிட்டு போனது காரணே என்னன்னா ப்ப திருவாரூர்ல பாத்தீங்கன்னா ஒரு தேட்டர் ஒண்ணு புதுசா வந்திருக்கில்லைய அந்த தே அந்த தேட்டர் வந்து பாக்கறது க்கு நல்லா இருக்கு பெருசா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு சரி ஆ இன்ஸ்டாகிராம அ அதுல இதுல எல்லாம் சொல்லி இப்ப போட்டுட்டு இருக்காங்கல்ல ஓ அதுனால அவங்க வந்துட்டு அதுக் இப்போ அங்க போனாக்கா கொஞ்சோ ஓ ஓ ஒரு புது எடத்த பாகுறோம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாறி அவங்க கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் காட்டுவோம் அப்டின்றதுகாக அழசிட்டு போனாங்க அந்த பணங் இதுல பாத்தாக்கா நேத்தியோட க்கு முத நாள் நினைக்கேன் நாங்க படத்துக்கு போனது அன்னையோட தான் கிடை போல அந்த படம் இந்தட்டரு காட்டுறதுக்காக அங்க கூட்டிட்டு போனாங்க உண்மைய நல்லா இருந்தது சந்தோஷமா இருந்த ஜாலிய என்ஜாய் பண்ணோம் நல்ல ஜாலியா இருந்தது பழமும் நல்ல ஒரு நல்ல ஒரு கதை கதை வந்து அருமையான கதையா இருந்தது
ம் ம் சேரி சோழி ம் அந்த படம் பாத்திங்கனா ஒ டி டிலியே ரிலீஸ் ஆய் பாத்தீங்கனா எப்பிடியும் ஒரு பத்து நாளைக்கு மேலையே இருக்குமே நாலாம் இப்ப எந்த படோம் ஆமா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கொஞ்சோம் வெயிட் பண்ணி ஓ டி டிலேயே பாதற்றது
அஹ் எங்களுக்கு வந்து இப்போ நாங்க இதெல்லாம் அமேசான் மட்டும் தான் நாங்க இப்ப இது அமேசான் ஆ ஆமா அது மட்டும் தான் ஆ இல்ல ஜியோ ஹாட் ஸ்டார் மட்டும் தான் நாங்க வந்து ரீசார்ஜ்ல வச்சிருக்கோம் ஏதாவது அந்தல ஏதாவது படம் வந்ததுன்னா அந்த பாக்கரது இல்ல மெயினா கொஞ்சோம் வெளில போகணும் நானும் கொஞ்சம் ரொம் ரொம்ப ஒரு வேற இருந்தேன் ச் போனும் கையுமா போனும் கையுமா இருந்தேன் அப்டின்னு சொல்லிட்டுதான் அவங்க வந்து திடிருனு கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு ஃரீயா போயிட்டு எதா அது அது பிள்ளைங்களுக்கு ஏதா ஜாலியா இருந்துட்டு பாத்துட்டு வந்தோம்
அந்த தேட்டர் நல்லா இருந்ததா தோழி
உண்மையாவே சூப்பரா இருந்தது தோழி வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு அந்த ன்டர் வந்துட்டு இருந்தது
டிக்கெட் காஸ்ட் எல்லாம எவ்ளோ தோடியாச்சி
து ஒரு-ஒரு டிக்கெட்டு் ஒரு-ஒருவருக்கு பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூவானு சொல்லிட்டு ஆ டிக்கெட்டு
ஆ ஆ அங்க வேற என்னன்னல்லா தோன்றியது
அதான் ஒரு-ஒரு-ஒரு அது பாத்தீங்க அப்டின்னா ஒரு நூத்தம்பது ரூபாதா ஒருத்தருக்கு டிக்கெட்டு ட்டு இல்லாம அந்த இங்க மட்டு அதாவது இங்க திருவாரூர்ல மற்ற-மற்ற ஆ தியேட்டர்களுக்கு போறோ திரையரங்கள்ல போறோ அப்டின்னாக்கா அ கொழந்தைகளுக்கு வந்து டிக்கெட் எடுக்க மாட்டாங்க கொழந்தைகளுக்கு டிக்கெட் எடுக்க மாட் ட்டாங்க ஆ இங்க வந்து என்னன்னா அஞ்சு வயசு ஆயிடுச்சா அஞ்சு வயசுக்குலா தாராளமா டிக்கெட் எடுக்கணு நீ கண்டிப்பா டிக்கெட் எடுக்கணு அப்டின்னு சொல்லி நேத்து வந்து எங்க பெரிய பாப்பாக்கெலா டிக்கெட் கொடுக்க தோ வாங்கிட்டாங்க என்ன இது வரைக்கு எங்க பெரிய பாப்பாவுக்கு டிக் டிக்கெட் எடுத்ததே கெடையாது பஸ்லயுமே எடுத்தது கெடையாது நான் இதுலயுமே திரையரங்குகளுக்கு போனாலு டிக்கெட் எடுத்ததில்ல ஆனா நேத்து போயிட்டு அந்த படத்துக்கு நூத்தம்பது ரூபா பெரிய பாப்பாக்கு டிக்கெட் எடுக் பரவால்ல ஆனா இப்போ ஒரு டிக்கெட் எடுத்தோ அப்டின்னா டிக்கெட் எடுத்து என்ன பண்றது எங்க பாப்பா அதோட டிக்கெட்டுக்கான காசு அந்த சீட்ல உக்காரவே இல்ல ஏம்மா ஏம்பா ஏம்பா ஏன் மடில பாதி ஏன் கணவர் மடில பாதி அப்டின்னு மாத்தி மாத்திதா உக்காந்தெந்திரிச்சு வந்தோ ம் அந்த தியேட்டர் உண்மையா ரொம்ப நல்லா இருந்தது இங்க இருந்து பா கடக்குது செல்பி பாயிண்ட் எல்லா நல்லா
தியேட்ருக்கும் அந்த வித்யாசோ
அதுதா சொல்லிருக்க இல்ல-இல்ல அதுதா என்னன்னா தியேட்டர்ல பாத்தீங்கனா இப்ப நார்மல் தியேட்டர் நம்ப போனோம்னாக்கா ஆ நேரா டைரக்டா நம்ம உள்ள போயிடலா அந்த தியேட்டர்க்குள்ள போயிரலா ஆ ரெண்டாவது அந்த சீட்டெல்லா பாத்தா நமக்கு வந்து கழுத்து வலி முதுகு வலி அந்த மாரி எல்லா வரு இல்லையா சோ அந்த மாதிரி எல்லா இல்லாம இந்த தியேட்டர்ல நம்ம போயிட்டு நம்ம கொஞ்ச நேரத்தோட முன்னுக்கு போயிட்டோ அப்டின்னா நெறைய ஃபோட்டோ எடுக்கிற பிளேஸே உள்ள நெறைய செட் பண்ணியிருந்தாங்க செல்ஃபி பாய்ன்ட்டுனு சொல்லிட்டு நெறைய வந்து அது நெறைய உள்ள வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வர மக்களுக்கு ஆ எடுக்கறாங்கோ ஃபோட்டோ எடுத்துட்டு கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆ அதோடமில்லாம வந்து உள்ள-உள்ள சீட்டெல்லா இருக்கு-இருக்கை-இருக்கட்டு
ம்
இருக்கையெல்லா வந்துட்டு இப்ப கொஞ்சோ ஆ இந்த கழுத்து வலி இல்லாம இந்த இடுப்பு வலி இல்லாம கொஞ்ச சாய்ந்து உட்காரபடி அது மாரி அது எல்லா வச்சிருந்தாங்க அத அதும் இல் இல்லாம நம்ம வந்து படுத்துக்கிட்டே பாக்குற மாதிரி இருக்கைகள் இருந்தது ம்
க்குன்னு தனியாக காசு
இல்ல எல்லாத்துக்குமே-இல்ல எல்லாத்துக்குமே நூத் த்தம்பது ரூபாதா வாங்குனாங்க அதாவது நா அந்த படோ வந்து அன்னையோட கடைசி நாள் அப்டின்றதுனால ஒருவேள ஆ அது இப்ப ஒரு அர்ஜூன் படோங் கூட ப்போ ரிலீஸ் ஆய்ருக்குலையா அது அதுக்கு போனாதா வந்து தெரியு தோழி ஹ ஒரு வேளை எல்லாத்துக்கும் ஒரே மாரி ப்டி வாங்கறாங்களா இல்ல எப்டி வந்து இல்ல ஆஹ் குடும்பமா வரணும் அப்படின்றதுக்காக சும்மா ஆ அது வந்து எனக்கு சரியா தெ
அப்டி கெடையாது தோழி ஏன்னா அந்த படோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா அதனால பாத்தீங்கன்னா அந்த படத்துக்க ஆ
ம்
அந்த படத்துக்கான டிக்கெட் விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு தோழி இப்ப வந்து நீங்க நார்மலா இப்ப ஒரு புது படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு போய் பாக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு ரூவால இருந்து முன்னூறு ரூபா் வரைக்கும் டிக்கெட் வசூல் பண்ணுவாங்க இப்ப அந்த படோ வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனதுனால கூட உங்களுக்கு அந்த மாதிரி நூத்தி அம்பது ரூபா டிக்கெட் வந்து வாங்கிருக்கலா தோழி நீங்க சொன்ன மாரி இப்ப புதுசா ஏதாவது படோ ரிலீஸ் இருந்ததுன்னா நீங்க போய் பாருங்க இப்ப எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்க இப்ப என்ன ல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்க அந்த திரையரங்குல அப்டின்னு போய் நீங்க இன்னொரு தடவ போய் நல்லா செக் பண்ணி பாருங்க தோழி செக் பண்ணிட்டு எனக்கும் அப்டேட் குடுங்க எனக்குமே நா வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா வரேன் தோழி
ஆஹ் சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி
வேற என்ன என்ன தோழி அந்த தியேட்டர்ல ரேட்லா இருந்தது நார்மல் தியேட்டர்க்கு அந்த தியேட்டர்க்கு
அ அதுதான் துளி மற்றபடி பெரிய வலவுனாக்கா இதுதான் வந்து அ சொல்லக்க சொல்ல போனக்கா இதுதான் இருந்தது என்னன்னாக்கா அந்த போட்டோ எடுத்துக்கலாம் மற்றபடி எல்லாத்துக்குமே பில் பில்லு ஆ காஃபியுமே வந் வந்து அவங்களே வந்து பவுடர் அரைச்சு போடுறாங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க அங்கயே ரெடி பண்ணி அந்த காஃபி போடுறது அவங்களே போ போடுறாங்கா காபினா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது
உம் ஹ
சரி தோழி நல்ல புதுமையான தகவல்கள்ல்லாம் சொல்லியிருக்கீங்க தோழி நீங்க நல்லா யூஸ்புல்லான தகவல்லாம் சொல்லிருக்கீங்க தோழி நான் வாய்ப்பு இருந்தா ஒரு நாள் வந்து பாக்குறேன் தோழி நமக்கு ஒதுக்கப்பட்டதுக்கான நேரம் முடிந்து விட்டது நன்றி
செரி நன்றி தோழி